அ ஆ வணக்கங்க எப்டிருக்கீங்க
ஏங்க நல்லா இருக்கு
ஆ என்ன பண்ணிட்றிக்கீங்க
இப்பதா காலையில டிஃபன் முடுஞ்சுது அது என்ன அ மட்டன் மட்டன் இட்லி
ஓ மட்டன் கொழம்பு இட்லியா சுடசுட இட்லி மட்டன் கொழம்பு காலையிலையே ஆயிடுச்சா
ஆ அது மத்தியோ அதுக்கே ரைஸ் வெக்கணு அ ஈவ்னிங் ஒரு பங்ஷன் இருக்கு நாத்துனார் பைய வந்து ரிசப்ஷன் அதுக்குதா போனு ம் ம் ஈவ்னிங் நா மதியோன்னு நெனச்சே மதியம்னா சாப்பாடு கட் பண்லானு அது பாத்தா ஈவ்னிங்கா
ஆஆ
ம் இப் ம் இப்பதா சின்னவ ட்ரெயின் ஏறிருக்கன்னா
ம் வந்துருவாங்ளா இன்னிக்கி
ம்
சேர் சேர் சேரி உயிர் வந்த மாரி ஆய்டு உ அ நல்லா சுத்தி பாத்து நல்லா என்ஜாய் பண்ட்டாங்க இன்னிக்கி இன்னிக்கி எங்க வீட்டுகார் இன்னிக்கிதா பேங்ளூர் கெளம்பிருக்றாரு
அ ஆ
ட்டு நாளைக்கிதா வரேன்னு சொன்னாரு செரி நா இவனு எக்ஸாம் முடிச்சு வச் ஸ்ட்டு நீட் எக்ஸாம் தா எப்டி ஒரு பன்னெண்ற ஒரு மணி ஆயிடு உள்ள
ஆமா அப்டியே டிஃபன் போது லஞ்சு முடுச்சுட் ட்டு வந்த
ஆ ஆமா இங்க லன்ச செஞ்சு கொண்டு வன்ட் ட்டே நானு
அ அ
கா தயிர் சாதோ கொஞ்சோ எடுத்துக்குட் ட்டு தக்காளி சாதோ கொஞ்சோ அறுச்சு அப்டியே எடுத்துட்டு வன்ட்டாரு குக்கர்ல தா செஞ்சே நானு அப்புடியே செஞ்சு எடுத்துட்டு வன்ட்டோ இங்க பக்கத்துல ஓட்டலு இல்ல ப்பா அப்டி எங்கனாது போனு செரி அதுனால நா செஞ்சே கொண்டு வன்டே நா சாப்பாடு ம்
போனா அது கீவு வேற
அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா வெக்கணு இப்ப கார்லதா வந்தோ பஸ்ஸு உடுவாருல்ல காருக்கு வற பெட்ரோலு ரெண்டாயிர் ரூபா கா டிரைவரு கூலி ஆயிர ரூ வ கிட்டத்தட்ட மூணாயிர ருபா ஆயிடுச்சு போங்க அ நான் வேணா பஸ்லயே கூட போ அ போது அததா சொ சொல்றாங் டாக்டர் வரதுக்குள்ள போதும் நான் பேசாம பிச்ச எடுக்குற நெலம வந்துரும் போலங்க அந்த மாரி ஆயி பஷ் போங்க இது வரும் மூணாவது நாலாவது முறை எழுதுறாங்க
ஆ
ரெண்டு முறை பண்டானுங்க ஆ லீக் ஆயிடுச்சுன்னு ஒடனே வைக்கிறாங்க ஒடனேக் ஒடனே ரிசல்ட் குடுத்துருவாங்க
ம்
றது இருந்தாலும் ஒரு மாசம் தள்ளி போச்சு இல்லீங்ளா ஒரு மாசம் அடிப்படும் ம் ஒரு பிரச்சன ஒன்னு
ம் எங்க பொண்ணோட ஃபிரெண்டு கூட அப்டிதான் ஆ நீட்டு இது பண்ணி கெடைக்கலேன்ட்டு ரெண்டு வருஷம் கழிச்சி செரி ட்ரை பண்ணின்னே இரு இருக்க முடியாது சவன்டி ஃபைவ் லேக்ஸ் கட்டனாங்கன்னு சொன்னா பெங்களூர்லதான் சேத்திருக்காங்களா ஐ ஐ எவ்ளோ பெரிய ஒரு ஆ சவன்டி ம்
சீட்டோ இன்னு ஒன்னா ஒரு வருஷத்துக்கு இருவது லட்சம் ஆயிடுது பதினஞ்சு லட்ச சீட்டு அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் ஃபஸ்ட்டு கட்னோ ஃப்ஸ்ட்டு இயருக்கு
ம்
அப்றம் வந்து செகண்ட் இயருக்கு பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் கொறைப்பாங்களா அவ்ளோதான்
ம் எப்பிடி அத சமாளிக்றது ப படிச்சு முடிச்சு வச்சிட்டு வந்து இவன் சம்பாரிக்கிறதுக்குல்ல
அவ்ளோதான் அந்த பதினெட்டு அப்ப அது ஆல்ரெடி அவுங்க பேக்ரௌவுண்ட் நல்லா இருந்துச்சு செரி ஓரளவு நல்லா பணக்கார வீடுனா ஓகே ஒண்ணும் பிரச்சனை கெடையாது இப்ப இருபது லட்சங்கறது அவுங்க பெறிய விச சில்லன்னு வச்சிருக்கீங்களா இப்ப இந்த மிடில் க்ளஸ் ஃபேமிலி இல்ல ரொம்போலோ நம்பல்லா குடோ லோ கடையாது ஹையுங் கெடையாது நடுவுல தா இவெங்க பதினெட்டுல சோன்றது எங்ளுக் பாசிபுள் கெடையாது நாங்க கட்ற அளவுக்கெங்களுக்கு இல்ல அப்டீ இவ வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணானா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துச்சுன்னா இப்ப போன் டைம போன மார் எழுதுன்துல ஃபை ஃபிஃப்ஃவ்டி வந்ச்சி பா செம சீட்டே சூப்பரா கெடச்சிருக்கூ அவனுக்கு கெடச்சிருக்கூ ஏதோ பி டி எஸ் கூட ஃப்ரீ சீட்டு ஏதோ ஒரு ப்ரீ சீட்டு ஒன்னு கெடச்சிட்ருக்கு கெடைக்காதுல்லா இருந்துக்காது எப்டினா ஒரு சீட்டு கெடச்சிர்க்கூ என்னாவோ தெரிலல் நேரோ இவனுக்கோ சரி இல்லையா இல்ல எங்களுக் சரியில்லையா அப்டியே போது போரு காலமே பாவோ இவனூ எல் துறா எழுதுறா எழுதினேருக்குறா ரெண்டு மா மூணாது ம நாலாது மொற எழுதிட்ருக்கா கெடைக்குதோ இல்லியோ டா ட்ரை பண்றேன்றா ட்ரை பண்ச்சின்னா பொயிட்லான்றா சேரி ஏ அவொங்காசைய நம்ம கெடுக் இல்ல பொட்ட பசங்களேப்பா ஏ ஃப்ரெண்டோட ஏ ஃப்ரெண்டோட அ ப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு வந்த் து மூணாவது வருஷொ படிச்சினுன்ச்சி கெடை ஃபஸ் ஃபஸ்ட்டு டைம் ப எழுதும் போது முன்னுத்தி எழுவத்தஞ்சு தா அவொங் அ அவங் கேஸ்டுக்கது கெடைக்கல அதுக்கப்பறொ ஆர்நுத் தீ அறுவது எடுத்துச்சுப்பா அதுக் கி கெடைக்கலப்பா அந்த பொண்ணுக்கு அதுக்கே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா பாவோ அத விட்டுட்டு பி டி எஸ்ஸு அ எல்லாமே கெடச்சிச் சி சித்தா பி டி எஸ் சி எல்லா டாக்ட்ரு கெடச்சுச்சு அவளுக் கே அவளுக்கு எம் பி பி எஸ் அத்தா வேணுன்றனால அந்த சீட் கெடைக்க அவளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ன்றதுனால கெடைக்கல அவளுக்கு மறுபடியு எழுத சொல்லிட்டாங்க அப்புறோ கொஞ்ச நேரோ பொறுத்து என்னா பண் ஆ அடுத்த வருஷமும் படிக்கிறன் மூணாவது வர்ஷம் படிச்சாப்பா அவ
ம்
ஷம் படிச் சு நானூத்து அம்பத்தெட்டு தா வந்துச்சு மார்க் ஆர்நூறுற விட மூணாவது வர்ஷோ கம்மி ஆயிடுச்சு
ஐயோ அதுக்கு அதுலயே ஏதாவது ஒரு கோர்ஸு போயிட்டு இருந்திருக்குல்ல
க்கிலா அதுதா ஆர்நூறு மார்க் கிராஸ் பண்றல அவளோட கான்பிடென்ட் வந் து எழுநூறூ அடிக்கல ஏழ்நூத்தி ஏழு இருவதுக்கு அட்லீஸ் ஏழ்நூறு அடிக்கிறேன்ற மாரி ஒரு இது வெஸ்ட்டா நல்லா படிப்பா ஸ்கூல் ஃபஸ் ட் அந்த பொண்ணு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபை எயிட்டி சிக்ஸோ என்னமோ எடுத்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவதா நல்லா படிப்பா அது செரி படிப் பான் ஒரு கான்ஃபிடன் உட்டா தேர்ட் டைம் குறஞ்சிருச்சு அப்றோ அந்த பொண்ணு அப்டியே சூசைட்லா அட்டன் பண்ணிருப்பா போல ஒடனே அவங்கப்பா கூட்டிட்டு போயி்ட்டு இருவது லட்சோ போனா போட்டு வீடு வீட வெ ச்சிட்டு அவங்க அப் அவங்க அண்ண ஃபாரின்ல ஒர்க் பண்றா இது வந் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது பணத்துக்கொன்னு கொற கெடையாது அவங்களுக்கு வீடு வீ லட்ச ரூவா வீடு வெச்சினுருக்காங்கோ எடோ நெலோல்லா இருக்குது அ அண்ண வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்றா ஆ அப்டியோ அப்டி இப்டி பெரட்டி பத் தொம்பது லட்சோ கட்டிட்ருக்கிறாங்க ஒரு வர்ஷத்து இதுக்கு கட்டி சேத்துட்டாங்க கன்னியாகுமாரில ஒரு சீட்டு வாங்கி மேனேஜ்மெண்ட்ல போய்ட்டா
அத இருந்தாலயு அவ்ளோ க
ஆம்மா அததா சொல்றே நானு அவ்ளோ கெடச்சி மெடிசன் படிக்க படிங்க வேணான் சொல்லல பணோ அவ்ளோ இம்பார்டன் குடுத்து அந்த படிப்ப வாங்கணுன் ஒன்னு அவசிய இல்ல படிப்புக்கு ஏத்த மாரி வர்ட்டு இதுதா இந்த எந்த படிப்பில சாதிக்லா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாதிக்கலா ஒரு இன்ஜினியர் இதுல சாதிக்கலா டாக்டர்லதா சாதிக்கனு ஆனா அவங் அந்த பொண்ணு பாருங்க அப்டியே ஒரு மாரி வெறித்தனமா ஆயிட்டாங்க டாக்டர்னா டாக் டர் தா ஒக்கார்னு இந்த சொசைட்டிக்கு வந்து டாக் டர்ன்றத பெரிய ஹையா ஆயடுச்சு இல்லிங்களா அது ஒரு தொழில்ன்றது இல்ல ஆ ரொம்ப ஹையா பாத்தனால அந்த கௌவரத்துக்கா
ரொம்ப மோசமா இருக்கு காங்க பசங்களு அது மூணு வருஷோ நாலு வருஷோ ஆனா கூட திருப்பியு அதுவே படிக்கணு அப்டின்னு நெனைக்க நெனைக்கிறது எதுக்கு அப்டின்தா தெரியல எங்க நாத்தனார் பொண்ணும் ஓரகத்தி பொண்ணு அப்படிதா மூணு வருஷம் முடிச்சிட்டு திருப்பியு ஃபீஸ் கட்டி ஃபீஸ் கட்டி அந்த டியூஷன் ஃபீஸ் கட்டி அப்புறமா இத்தனைக்கு அவங்க செலவு பண்ற வசதி இல்ல அவங்க மாமா பண் றாரு ஒரு மாமாப் பண்ணாலயு மாமா ஒரு அளவுக்கு தா கஷ்டப்படுத்தணு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல ஆ அது புரிஞ்சிக்காம அப்புறமா இப் ப எதோ கெடச்சி போ போயிட்டு இருக்கா அ அவங்க மாமி பரவால்லனு தா நா சொல்லா இந்த எடத்துல அவ இவ்வளோ செலவுப் மூணு பொண்ணுங்க அவங்களுக் கு ஆ எங்க ஓரகத்திக்கு அவங்க மூணு பொண்ணுங்களுக்கு படிப்பு செலவு அவரு தா பாத்துட்டு இருக்காரு அந்த எடத்துல அவங் இப்போ மாமிதா பெஸ்ட்டு எதுவு சொல்லாம இருக்
ஆமா ஆமா அத ஒரு சிலர் நல்லவங்களு ருக்கிறாங்கப்பா எ ஃப்ரெண்டோட அப்பா வந்து எறந்துட்டாரா சின்ன வயசுலே அவங்க செகண்ட்ஸ் டாண்டர்ட் படிக்கும் போதே எறந்துட்டாங்களா ரெண்டு பொட்ட பசங்க ஒரு பையே அவங்க தாய் மாமா தா வளத் தாங்களா அந்த மூணு பசங்களயு அவங்களுக்கு மூணு பையனுங்களா மூணு பசங்களா ஆறு பசங்கள சேத்து இந்த இவுங்க தங்க அவுங்க பசங்கல கவுர்மெண்ட்ல போட்டுக்குறாரு தங்கச்சி பசங்கலோ நல்லாப் பணம் கட்டிக்கு படிக்க வெச்சிக்கிறாரு இந்த மாரி தாய்மாமன பாத்துக்குறீங்களா அவ அததா சொல்லுவா எங்க அப்பா இந்தாக் இவ்ளோ செல்வாக்கா வளந்த்ருக்க மாட்டோ எங்கள்து எல்லாமே எங்க மா மாதா இப்ப உயிரகுடுனா கூட நா குடுத் குத்துறுவ எங்க மாமாக்காக அந்த வ அழுவா ம்
ம் ஆனா ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலரு
ஒரு சிலர்லா நீ இருக்குறியா எங்க இருக்குற தங்கச்சி தானா நீ அக் கா இருக்கறா உயிரோட இக்குறலான் ற மாரிலா வால்றாங்க அப்படியேருக்காங்க ஒட்டுல்ல ஒரவுல்ல அத வந்தவுங்கலா ரொம்ப அருமயாருக் அண்ணம் பொண்டாட்டிலா சூப்பராருப்பாங்க சுத்தமா பேச கூட உட மாட்டாங்க அப்படிலாங் கூட இர்ப்பாங்க ஆனா இவ் இந்த மாரி கிறவுங்கள கேக் கேள்விப்படும்போது ரொம்போ ஆசையாவுங்குது பரவால்லடா அப்டியு இருக்காங்கடான்ற மாரி
ம் எங்க ஓனரம்மா அங்க அ ரெண்டு பைய ரெண்டு பையனுக்கோ நாத்தனார் பொண்ணுங்களே தா கல்யாணம் பண்ணிருக்காங்க ஒரு பொண்ணு கு ஒ இந்த சினிமால சொல்லுவாங்களே ஒண்ணுமே நீ போடாத கட்ன சேரியோடவான்ற மாரி கட் சுடிதரோடத்தா வந்திச்சி அவுங்களே அஞ்சு சவர நக போட்டு கல்யாண
இல்லங்க இல்லங்க அப்டியு இருக்குறாங்க எங்க அத்த கூடங்க எங்க அத்த இருக்காங்கல்ல எங் ஓனத்த எங்க தங்கச்சி அப்படிதா வந்து கேட்டாங்க ஏ அண்ண பொண்ணு வந்து நைட்டில வந்தா கூட நா தூக்கினு போயிருவ ரொம்ப ஆசப்பட்டாங்க அவுங்க பையனக்கு கட்றத்துக்கு இவ எந் தங்கச்சி ஒத்து போல லாஸ்ட்ல வேணவே வேணான்ட்டா எங்க அத்தகிட்லா போயி அப்டே ராணி இத்தினைக்கு அவுங்க இத்தினைக்கு ரயில்வே ச்சி இது கவுர்மண்ட் ஜாப் தா இவுங்குளுக்குள்ள ஒத் து போல எ அத்த பயனுக்கு இவுளுக்கு வேனான்ற மாரியா இப்ப சின்ன வயசுலந்தே நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு மாரி வளந்துட்டோ திடீனு க் கல்யாண னொன யார்யாருக் ஒத்து போல எங்களுக்கே அஞ்சு அத்த பசங் இவுங்கதா எல்லா கட்டி க்கிற மொற தா இருந்துச் சு யாரு யாருக்கு போல யார் யாருக்கோ அந்த இதுவே போல ஆனா எங்க அத்தைங்க வந்து எங்க மேல உயிர் இப்ப கூடொ இப்ப போனா கூட அவுங்க மரு மகளுங்ள பாக்க எங்களதா வந்து நீ அ நீங்க இருந்ருந்தா எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இந்துக்கு யாரோ இருக்கறாங்ளே இப்ப எங்க கூட நீ இங்க இருந்ருந்தா எ அண்ண பொண்ணு போது எங்க அண்ணன பாத்தது போல நாங்கோ அப்டினு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அது ஒரு வக யில ஒரு மாரி கஷ்டமா தா இருக்கு
ம் அதா எங்க மாமா அங்க போவோ இல்ல அப் டி இல்ல ரெண்டு மாமாக்கு ரெ ரெ ரெண்ரெண்டு பசங் க இருந்தாங்க ஆனா ஒரு ப சங்கள கூட கட்னுன்ற எண்ணமே வல்ல வெளியில தா பாத்தோ ப்ரோக்கர் கூட சொல்வாரு உங்க தங்கச்சி பொண்ணு இருக் இத கட்ட வேண்டியதானப்பானு சொல் வாங்ளா இங்க வந்து அம்மா கிட்டயு ஏ உங்க அண்ண பையனுக் குடுக்கறதுன்னுவாங்க நம்ப்ளா போய் கேக்கவா முடியு
ஆமா அவுங்கதா வந்து கேக்கணு ஆமா
இது வரவே இல்ல சரி அம்மா சொன்னாங்க எங்க அண்ணங்கிட்ட குடுத்து து எங்க அண்ணிக்கு திங்க கேள்வி கேக்குறது இன்னொருத்தருக்கிட்ட குடுத் விட்டா கூட அவுங்க கிட்ட இருந்து நா நல்ல கேள்வி கேப்பே அ ஆ ஆ
லா இவுங்ககிட்டல்லா வந்து ரொம்ப கஷ்ட சொந்த பந்தமே வெறுத்துட்டே போங்க அந்த மாரி ஆயி போச்சு ம் விடு என்ன பண்றது போங்க தலையெழுத்துன்னு போவேண்டியதுதா. ஒறவு எல்லாமே கெட்ட ஒறவுனு சொல்ல முடியாது நல்லவங்களு இருக்கறாங்க நம்ம நல்லா இருக்கணும்ண்னு நனைக்கிற ஒரவு நறைய ப் பேர் இருக்குறாங்க இல்லல்லா இல்ல ம் கண்டிப்பா இப்ப அடுத்த தொடர்புல வந்து போன் பண்ணி நானே உங்களுக்கு நறைய சொல்றன்ப்பா நன்றிப்பா நன்றிப்பா ஆ